வணக்கம் நண்பரே வணக்கம் அ ஆ நா என்ன தலைப்பு இப்போ பேச விரும்புறே அப்டின்னா யார் சமைத் த உணவு உங்ளுக்கு அதிகம் கிடைக்கும் அதாவ்து உங் குடும்ப உறுப்பினர்கள்ல யார் சமைத்த உணவு உங்ளுக்கு அதிகம் பிடிக்கும் அப்டின்ற மாரி பேசலாங்களா
ம் பேசலாம்
ம் ஓகேங்க ஆக்சுவலா நா ஏ இந்த டாபிக் குடுத்தே எடுத்தே அப்டின்னா நா அது சில விஷயங்கள் நெறைய மிஸ் பண்றதுனால வந்து இந்த டாபிக் எடுத்தே என்னன்னா எனக்கு வந்து பெரும்பாலு வந்து அவங்க அம்மா சமைச்ச உணவு தா வந்து எல்லாருக்கு பிடிக்கு எனக்கு அப்டித்தா வெச்சுகோயே என்னன்னா நம்ப கொழந்தைல பசியில் இருந்திருக்கு இல்லீங்கலா அந்த பசியில இருக்கப்போ வந்து நம்ப வந்து அவங்க சமைக்கற அந்த ரெசிபி இதா வந்து அது நல்லாவே இருக்கு அதாவது அது அப்டியே சாப்ட்டு பழகுதுனால வந்து அதனால வந்து அந்த ருசி அடிமை அப்பின்ற மாரி இருக்கு நெனைக்கிறே என்னன்னா இப்ப எங்க வீட்டுக்கார அம்மாவுக்கு வந்துட்டு அவங்க அம்மா சமைச்சா புடிக்கு எனக்கு வந்துட்டு எங்க அம்மா சமைச்சா புடிக்கு நா என்னா சொல்வே அவங்க அம்மா சமைக்கிறது பிடிக்காது அப்டின் நல்லா இல்ல அப்டிப்பே சட்னி எல்லா வந்து எனக்கு அவங்க பிடிகிற மாரி அரைக்கல அப்டிம்பே அதே ட டயலாக் இவங்க சொல்லுவாங்க என்னன்னா உங்க அம்மா அரக்கிற சட்னி எனக்கு பிடிக்கல அப்டிப்பாங்க என்னன்னா இது நம்ம குழந்தையிலந்து எத சாப்ட்டு பழகுறோமோ அந்த ருசி ருசியானது அந்த மனமானது அந்த பக்குவம் வந்து நமக்கு வந்து வாயிலையு எண்ணத்தலயு வந்து ஒட்டிக்குதுனு நெனைக்கிறே அதனால வந்து இவங்க சமைச்சாதா புடிக்கு இவங்க ச மைக்கலனா என்கு பிடிக்காது அப்டிங்கிற மாரி பகிரங்கமாவே பேச ஆரம்பிக்கிறோ சண்டைகளு அது சம்பந்தமா வருது உங்ளுக்கு ஏதாச்சு அந்த மாரி இருக்குங்களா அதாவது இவர் சமைச்சா எனக் பிடிக்கு நா நல்லா சாப்டுவே அப்பிடின்ற மாரி இருக்கா
உண்மதா எங் வீட்ல வந்து அம்மா சமைக்கிறது நல்லாருக்கு ரொம்ப பிடிக்கு ஆனா அ அண்ணி அண்ணி சாப்ட அண்ணி சமைப்பாங்க பட் ஆனா அம்மா வந்து சமைக்கிறது ரொம்ப புடிக்கு பக்குவமா அதாவது கை பக்குவம் நல்லா சாப்ட்டு அதாவது எங்க அம்மா வந்து பாத்தீங்கனா ஒர் சுவையா சமை ப்பாங்க அண்ணி வந்து இன்னு சமைப்பாங்க பட் ஆனா அம்மா அளவுல வராதுன்னு வெச்சுக்கோங்ளே ஆ பக்குவத்துக்கு வர்ல என்னால வந்து எங்க அண்ணி தா வீட்ல டெய்லி சமைப்பாங்க அம்மா வந்து நான்வெஜ் மட்டுந்தா அதிகமா சமைப்பாங்க அண்ணி வந்தனால அம்மா கொஞ்ச ரெஸ்ட் இருப்பாங்க அது வெஜ் எல்லா சாப்பிடும்போது கொஞ்சோ உப்பு தூக்கலா இருக்கு குறைவா இருக்குமா அந்த டைம்ல சொல்ல முடியாது ஐய்யோயோ இவ்ளோ இருக்கு அப்டின்னு அப்டியே பொறுத்துக்கிட்டே சாப்ட்ர வேண்டியதா இரு இப் ஏன்னா அவுங்களுக்கு ஒரு மாரியா போயிடும் என்னடா அப்டின்னு ன்ற மாரி எல்லாரும் உக்காந்து சாப்பிட்டு இருப்பங்க எல்லாரும் அமைதியா இருப்பாங்க நமக்குதான் அந்த இது தெரியிதா மாரி தெரில எல்லாரும் அதே கொழம்புதா ஊத்தி சாப்டுவாங்க அவுங்களும் நல்லா சாப்டுவாங்க என்னடா எனக்கு தா அப்புடி தெரியுதா என்னடா அவுங்க சொல்றதுன்னு நா சொல்றேனா அது ஒரு பெரியவுங்க சாப்புறாங்க இப்போ அவுங்களுக்கு தெரியாம எனக்கு தெரியுது அப்படி அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல என்னடா வேணுணே சொல்றானா இவுங்கல்லாம் சாப்புட்றாங்க இவன் மட்டும் எப்புடி சொல்றான் அப்புடின்னு ஒரு தப்பான ஒரு இது அவுங்க மேல என் மேல வந்துருமோ சொ சொல்லி நா அத சொல்லாமே சாப்புட்றது
மா அதுன்னும் உண்மதாங்க எனக்கு இந்த பிரச்சன எனக்கு நா டெய்லி நடக்கும் அ இன்னக்கி எங்க வீட்டுக்காரொ அம்மாக்கு எனக்கும் நடக்கும் நீங்க சொல்ற அத்தன பிரச்சனை இருக்கு இந்த உப்பு வந்து என்ன பண்ணுவாங்க
ம்
அது ஆக்சுவலா எங்க அம்மா சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா உப்பு வந்து எப்போ சேக்கணும்னா ஒரு கணக்கு இருக்கு அப்டின்ப்பாங்க ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு மாரி சேக்கணும்னு சொல்லுவாங்க எங்க அம்மா இல்லன்னா வந்து காய் நறைய இருக்க பொருள்கள் முருங்கா அந்த மாரி பொருட்கள்ளெல்லாம் வந்துட்டு கா காயோட சேக்கக்கூடாது இன்பாங்க அ தாலிக்கத்துக்கு முன்னாடி சேக்கணும் அப்புடிம்பாங்க சாம்பார் தூளோட சேக்கணும் ஒவ்வொன்னும் ஒவ்வொரு முற சொல்லுவங்க நீங்க இந்த சொல்றது கரெக்ட் தா அது என்னன்னா காய்ல சில நேரம் போய் ஏரிக்கும் உப்பு அதாவது நீங்க காய் போட்டு பெறட்டுறப்ப என்ன காய்ல போய் ஏறிக்கும் உ ப்பு அதுக்கப்புறம் நீ தண்ணி ஊத்துனா கூட வந்து அந்த காய் வந்து அந்த உப்பு வந்து விடாது
விடாது ம்
காயோட ருசி தெரியாது உப்பு கொஞ்சம் தூக்கலா இருக்கும் அது நீங்க இந்த பிரச்சன எனக்கு இருக் குது நா சொன்னேன்னு வச்சுக்கோயே
அ
அப்போ உங்க அம்மாவே சமைச்சுக்க சொல்லு அப்புடிம்பாங்க அப்ப நீங்க அண்ணிங்ற துனால வந்து நீங்க வந்து பா அடுத்த வேல சோத்துக்கு பங்கு வந்திடக்கூடாதுன்னு சொல்லி நீங்க அமைதியாக இருக்கீங்க பட்டு நம்ம வாய் துடுக்கு என்ன பண்ணும் சொல்லிடும் என்ன து இது என்ன சமைக்கிற இதுன்ன ஒரு காய்லா உப்பா இருக்கு அப்புடின்னா எப் இப்டி சமைக்கக்கூடாது எங்க அம்மா சொல்வாங்க அப்டின்னு வச்சுக்கோயன் போச்சு அதாவ்து அப்டின்னு நீங்க உங்க அம்மாவே வந்துட்டு சமைக்க சொல்லு இனிமேலு அப்புடிம்பாங்க எங்க அம்மா எங்க சமக்கிறது எங்க அம்மா வந்து பாத்ரூம் எந்திருச்சு போறத்துக்கே வந்து ஒருத்த தூக்கிட்டு போடுற மாரி இருக்குது
அஹ அஹ
எப்புடி சொல்றது அப்புடின்னா அது என்னன்னா இந்த பக்குவம் வந்து அவுங்க பண்ணணுல்லாம் பண்ண மாட்டாங்க ரொம்ப கேஷீவல்லா பண்ணுவாங் க ரொம்ப தமாஷா பண்ணுவாங்க அதே நேரத்துல வந்து இவுங்க சமைக்கிறாங்கன்னு வச்சுக்கங்களன் எங்க வீட்டுக்காறம்மா போனாங்க அப்புடி ன்னா இன்னவோ பெரிய ஆயுதத்துக்கு படைக்கு போற மாரியே இருக்கும் கரண்டியும் அது இதுவும் சிங்கு புள்ள பாத்து அப்புடியேனா எங்க பாத்தாலும் ஒரே அமக்களமா இருக்கும் உள்ள ஏதோ பெரிய போர்கள் நடக்கற மாரியே ஒரு ஃபீலிங் நமக்கு கெடைக்கும் எக்ஸாஸ் ஃபேன் ஒரு பக் கொ ஓடும் இது ஒரு பக் குக்கர் ஒரு பக்கொ புசு புசுன்னும் அப் அப்புறமேட்டு வந்துட்டு சிங் ஒரு பக்கம் கட்டி உருளு நமக்கு அப்டி பயமா இருக்கும் ஜயோ உள்ள போன கரண்டிய அடிச்ச போவுதுனு சொல்ல நம்ம என்ன பண்ணுவோ பம்பிட்டு இருப்ப இதே எங்க அம்மா வந்து சமைச்சாங்கனா அப்டின்னா அது எதுவுமே ஓடாதுங்க சவுண்ட் கூட ஓயாது இது சவுண்ட் வரு தா இல்லன்னு சொல்லல அது அந்தந்த எந்தந்த நேரத்துல அங்க இரு வெளியே இருப்பாங்க அந்தந்த வேலைய செஞ்சிட்டே இருப்பாங்க அத அது எடுப்பாங்க அதாவது இப்ப போடுவாங்க வெளி வருவாங்க இது போட் எடுப்பாங்க அந்த செடிகள்ல்லா தண்ணி ஊத்துவாங்க திருப்பி வந்து சமையல் கட்டுக்குள்ள போவாங்க அவுங்க சமைக்கிற மாரியே தெரியாது ஆக்சுவலா
ம் ம்
ஆனா வந்து நேரத்துக்கு சமையல் ரெடி அ சாப்பட்லாமே அப்டிம்பாங்க நம்ம இவுனுககிட்ட அப்டி நின்னுச்சுன் வைய்யே அ அய்யோ அப் பாடா அப்டின்ற மேரி இருக்கு அவுங்க சமைச்சுட்டு வெளிய வந்தாகன் வெச்சுகோய அப்டியே வேர்வையா இருக்கு அ தஸ்சு புஸ்ன் வெளியே வருவாங்க என்னடான் போய் சண்டைக்கு போயிட்டு இவங்கிளியேருந்து அ அரிசி வந்து கெமிக்கல் லேப்புல உண்டு பண்ற மாரியாவு அரிசி ஆத்த உண்டு ண்டு பண்ற மாரியேதா ஒரு ரியாக்ஷன் இருக்கு அவுங்க அவ்ளோ சாதாரணமா செஞ்சுட்டு ருசிகரமா இருக்கு அந்த சாதாரணமா ஒரு இட்லியே ஆகட்டு ஒரு கூழே ஆகட்டு ஒரு சாம்பாரே ஆகட்டு அப்டின்ச்சுக்கோ அது வந் சாம்பார் வந்து என்ன சொல்லுவாங்க அப்டின்னா ஒவ்வொரு சாம்பாரு ஒவ்வொரு மாரி இருக்கணும்பாங்க ஒரு சாம்பார் தண்ணியா இருக்கணும்ப்பாங்க ஒரு சா தே திக்கா இருக்கணு அப்டின்பாங்க இந்த க இதெல்லா வந்து ச கரெக்டா செய்வாங்க பட் இப்ப இரு ருக்கறவங்க அப்டி செய்ராங்காளானா அது சந்தேகந்தா
கெடையாது ஆம்மா நீங்க சொன்னது கரெக்ட்டு தா அந்த அவுங்க செய்யும்போதெல்லா பாத்ரோ உருளு அத் து உழுவு தட்டங்கிட்ட உழுகு டம்மு டம்முங்கு ஐயோ பயமா இருக்கு சொல்லப் போனா உள்ள போனா உள்ள போய் கேட்டா அப்டிதா உழுவோ என்ன அப்டிம்பாங்க நம்ளே எடுத் அடிக்கிற மார் ருக்கு அது வந்து செரி எதோ இ இன்ட்ரெஸ்ட்டா ரொம்ப ச மும்முரமா சமைக்கிறாங்க ஓகே அவுங்க இன்னிக் நல்லா இருக்கும் போல சமையலு அப்டின் போய் எடுத்து வெப்போ அப்டியே ஆப்போசிட்டா இருக்கு அ அப்டியே அவுங்க சே போட்ட தட்டுக்கு இங்க போட்ற சாப்பாட்டுக்கு அப்டியே ஆப்போசிட்ல இருக்கு ஏம்மா இந்த உருட்டு உருட்டுறதுக்கா இந்த சாப்பாடு செஞ்சு அப்டின்ற மாரி இருக்கு அதெல்லா எனக்கெல்லா ஒரு மாரி இருக்கு சேரி என்ன பண்றது சாப்டு தான ஆவனு அப்டினு சாப்டுவ இன்னொனு என்னன்னா அம்மா சமைக்கும் போது அந்த கவனஸ் சிதறல் இருக்காது கரெட்டா ஒ அ இதுனா அப்டி இவ்ளோதா அப்டிங்கிற மார் ருக்கு இவங் என்னன்னா ஒரு பக்க ரீல்ஸ் பாப்பாங்க இல்னா ஃபோன் பேசிர் அவுங்க வீட்ல ஃபோன் பேசிட்ருக்கறது இல்ல ஏதோ ஒன்னு டி வி பாத்துகிட்டே காய அறுக்கறது அந்த மாரி கவன சி அதனால
கரெக்டா சார் இருக்லா இருக்லா க ஆமா நீங்க சொன்னதுக்கு அப்றதா நானு இத நோட் பண்ற அவுங்க வந்து சொன்ன மாரிங்க அவுங்க வந்து ஃபோகஸ்டா இருப்பாங்க ஒரு விஷ்யத்த அதாவது ரொம்ப கவனமா இருப்பாங்க பெருசா வந்து ஒன்னு அவுங்க வந்து கவனத்த செதற விட மாட்டாங்க அ இவுங்குளுக் வந்து கவன செதறாது அதிகந்தா இவுங்குளுக்கு எப்டின்னா வந்து நீங்க ஃபோன் பாக்கற்து ஃபோன் பேசர்து ஒரு பக்கோ அந்த ஃபோன் பேசிட்டே வந்து அதுகப்தி யோசிக்கிறது இவுங்க தேவையில்லாத கவன செ செதறல் வந்து நெறைய வெச்சுட்ருப்பாங்க
வெச்சிட்ருப்பாங்க ம் ம் உண்மதா அ அங்க ஏதோ ஃபோன் பேசி அவுங்க அம்மா கிட்ட எத சண்ட போட்டிருப்பாங்க அந்த சண்டையில வேணுனே எடுத்து உப்பு தூக் போட்டு அ இது பண்ணிறது இல்ல அடுப்பே பத்த வெக்காமேங்காண்டி ஒரு டைமு வந்த புதுசுல அவுங்க அம்மா கிட்ட எத பேசிக்கிட் டு அடுப்பே பத்தவைகாம பால்லு கிண்டிட்றிக்கறாங்க எங்க அம்மா போய் கேக்கறாங்க ஏம்மா அடுப்பு என்ன அடுப்பு பத்துட் த்தியானா பத்தி எரிஞ்சிட்ருக்குமா எங்க எடுத்து பாருன்னாங்க அடுப்பு பத்தவே இல்ல அவுங்க ஃபோன் பேசிட் ருக்காங்க அம்மா கிட்ட
சேரி சேரி இன்னிக் உங்குளுக் சோறு கெடைக்குமா
இல்லல் லா பேசறது அவுங்களுக் தெரியாது
அப்ப சந்தோஷோ உடுங்க ம் ஆ அத நா வேற உங்க சோத்துல மண்ணல்லி போட்
இல்ல இல்ல இல்ல டைமே இருந்தாலு பேசிக்க மாட்டேன்ல்ல அதா தனியா இருக்கல்ல அதனால பேசிட்டே நா மேல இருக்கனால அப்டியே தெரியாது அ அ அதா இந்த மாரிதா இருக்கு இப்ப இருக்க நிலமையெல்லா அ அ அப்பல்லா அப்டி இருந்தது அம்மாங்கள் கொழந்தைகல்லா அப்டி இருந்தது சுவையா இருக்கு கொஞ்சோ எந்த ஒரு உப்பு கார தூக்கலாவு இருக்கு கரெக் டா இருக்கு எல்லா சமயலு ஒரு சட்னி ஆட்டினா கூட சூப்பரா இருக்கு ஒரு கொலம்பு பிரியாணி செஞ்சாலு சூப்பரா இருக்கு
ஆமா ஆமா
அப்டி இருந்த சமயலகள் விட்டுட்டு இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சட்னி ஆட் ஆட்டுனாங்கன்னா அதுல வந்து தேங்கா அப்டியே பத்த பத்தயா இருக்கு இது இது செஞ்சாங்கன்னா அப்டியே அரிசி அரிசியா இருக்கு பிரியாணி அந்த மாரி எல்லா இப்ப மாறிடுச்சு
அது அதுதா அதுதா இன்னொண்ணு அவுங்க அந்த என்ன தப்புன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருவாங்க அது ஒருவ இவுங்க வந்து நி நா நம்ம அம்மாக்கள்ளு இப்டித்தா இருந்துட்டு இப்டி வந்தாங்களா அப்டின்ற மாரி டவுட்டு இருக்குது எனக்கு நா ஆன என் பொண்ணுகிட்ட கேட்பே என் பொண்ணுகிட்ட நா எங்க அம்மா செய்யதுத எனக்கு ரொம்ப புடிக்கு உங்களுக்கு எப்டிமா அப்டின்னு கேக்ப்பாங்க அவுங்க எங்க அம்மா விட்டு சாப் டுகே நாங்க இப்பதா கொஞ்ச நாள் தா எங்க அம்மாவோட இருக்கோ ஆனா எங்க மாமியார்விட்ல சாப்ட்டு இருக்காங்க அவுங்க எனா சொல்லுவாங்க அப்டின்னா ஆ எங்க அ நம்ப ஆத்த செய்யறது நல்லா இருக்கு அம்மா விட அப்டின்னுபாங்க சோ குழந்தைங்களுக்கு ப்ப இது தெரியுது நம்மளு பார்ப்போ அதாவது எப்டின்னா அதிகமா சாப்டுவாங்க குவாடிட்டி ஆமா இப்ப இவங்கிட்ட வன்ச்சிக்கோங் பேச்சுக்கு மத்து அந்த ஒரு இட்லி சாப்புறது ஒரு இட்லி சாப்புற வந்துடு சாப்புடுவாங்க இது அவுங்க செஞ்ச சாம்பார் இதுன்னு பாத்தீங்கனா ஒரு மூணு இட்லி வரைக்கு சாப்புடுவாங்க சின்ன பசங்க சாப்புடுவாங்க ஆமா ஆமா அது நல்லாவே வித்தியாசோ தெரியு நல்லா இருக்கு போதே அத சாப்புறாங்க
ஆமா ஆமா
அது அப்ப கூட வந்து அவுங்க வந்து ரியலைஸ் பண்ண மாட்டாங்க என்னனு இப்ப வந்து எங்கேயோ தப்பு பண்றோ அப்டிங்கறத வந்து ரியலேஸ் பண்ண மாட்டங்க
பண்ண மாட்டாங்க ஆமா நம்ம சொல்லுவோ இந்த மாரினாலுமே அத வந்து அவுங்க டேக்கள் தா பண்ணுவாங்க இல்ல இப்டித்தா பண்ணா நல்லாத கரெக் கரெக்டா தா போட்டே அப்டின்னு வாங்க உப்பு அதிகமா போசுனா கூட ஒத்துக்க மாட்டாங்க இல்ல கரெக்ட்டதா போ அ எப்டி அது கரெட்டாகுனா நீங்க இப் அம்மாக்கு அம்மா கேப்பாங்க நீங்க செய்யற மாரி தா நானு செஞ்சே எப்டி இது அத்த இது உப்பு அதிகமா இருக்குன்னு சொல்றீங்க அப்டிங்க சரி நீயே சாப்ட்டு பாருன் போ அ அ சொல்லுங்க
டைம் சொன்னதா சிரிப்பு சிரிப்பா வருது என்னன்னா அந்த இட்லி இருக்கு இல்லங்களா இட்லி வந்து எங்க வீட்டுக்காறமா பன்னெண்டு நிமிஷம் தா வேக வெப்பாங்க சேரி தானா நா வேக வச்சுட்டே அது வேகலனா நா என்ன பொறுப்பு அப்டிபாங்க மா அ மழ காலத்துல வந்து பண்ணெண்டு நிமிஷத்துல எல்லா அது வேகாது ஆக்சுவலி இன்னொனு ஒவ்வொரு அரிசி ஓ ஓ ஒரு இட்லி வந்து மாவு எடுபிங்க வந்து எடுத்து உடனே வச்சீங்கா அது கொஞ்ச நேரோ டைம் எடுக்கு சோ வந்து நீங்க ஏற்கனவே எடுத்து வச்சிந்தீங்கன்னா அது கொஞ்சோ சீக்கிரமா வெந்துடு அப் புறோ வந்து மழக்கலங்கள்யெல்லா பாத்திங்க அப்டினா வந்து அது வந்து வேகத்து கொஞ்சோ லேட் ஆகு இது என்ன அனந்தனபடு வாக அந்த சின்னதா குச்சி வச் ச்சி உள்ள குத்தி அது மாவு ஓட்டுதான்னு பாப்பாங்க இவுங்க அப்பில்லா கணக்கு கெடையாது அந்த பன்னெண்டு நிமிஷம்ன்னா பன்னெண்டு நிமிஷம் நா பன்னெண்டு நிமிஷம் தா வச்ச ஆ அது வேகல்னா ஏன் தப்பு இல்ல அப்டின்ற மாரிதா அது இட்லி அடுப்பு தப்பு இட்லி தப்பு நம்ம தப்பு இல்ல ஏமா அதாவது மழை காலங்கள் எல்லா கொஞ்சோ அதிகமா வைக்கணும்ன பிரிட்ஜல இருந்து கொஞ்ச மாவு வந்து ஒரு அர மணி நேரம் தா ஆச் அப்டின்னா தண்ணிக்குள்ள எடுத்து முக்கி வச்சுட்டு அதுக்கு அப்பறம் வந்து கூட வேகச்சு வைக்கலா நீ பன்னெண்டு நிமிஷம் என்ன வந்து லேபா இது கெமிக்கல் லேபா இது அப்டி சுட்டு சொல்ற மாரி இருக்கு நண்பரே டைம் முடிஞ்சது
டைம் முடிஞ்சது ஓகே நம்ம தொடர்ந்து அடுத்து பேசுவோ நம்ம ம் அ நன்றி நன்றி ம் ம்